நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்க
நல்லா இருக்கேன் ஏன் தூங்கிட்டு இருந்தியா
ஆமாப்பா ரொம்ப தூக்கம் செம்மைய இலுத்துடுச்சு அதாவது உண்ட மயக்கம்
ஓ....... தெரிது தெரிது மை இன்னும் மை
இன்னும் தெளில குப்ப வண்டி வந்துச்சா அப்போ அப்டியே இந் இந்த விசில் சவுண்டு கேட்ட உடனே... ஏன்ச்சிட்டா.
சூப்பர் சூப்பர் பா செரிப்பா எப்டி விசில்காரன் எழுப்பி குப்ப போறியா இல்ல உனக். எழுப்பிட்டாலா அதே சந்தோஷ எனக்கு
அது எழுப்புன வரைக்கு சந்தோஷம் விசில் அடிச்சிது நறைய நாள் என்ன தெரியுமா பண்றாங்க? விசிலே அடிக்கிறது. இது கிடையாது. அவங்க பாட்டுக் நேரா போய்றாங்க ஒரு வாட். தம் பத்து நாள் ஆனாலும் குப்ப வீட்லயே இருக்கு.
ஆமாப்பா எங்களுக்கும் அதேதா. மூண் மணிக் ஷார்ப்பா வருவானுங். மோர் ஸ்டிட்டுக்கு அதோவ் ல் டக்குன் நம்பளா எடுத்துன் போய் குடுத்தாதான் வீடு வீடல்லம் இதல்லாம் கேக்கறது கிடையாது. இத எங்க அம்மா வீட்டு சைடு எல்லா வந் து வீடு வீட நின்னு அவங்க குப்பத்தன் பிரிச்சி குடுக்கணும் பிளாஸ்டிக் தனியா அஹ இந்த பக்கம் மட்டு குப்ப மக்கவ் ஒர் ரெண்டு கவர்ல க கட்டி கொடுக்கணு அவங்களுக்கு அந்த மாரி இந்தா தா வாங்கறாங்க. நம்ப் ஊருல வந்து அப்டியே வாங்கிறாங்களே லா அந்த மாரிலா கிடையாது அந்த ஊர்ல வந்து தன் த எங்க அம்மா பய்ந்துகறாங்க ரெண்டு டஸ்ட். பின் வச்சிருக்காங்க. ஒன்னு இதுல போறா ஒன்னு இதுல போறா ஓப்பன். குப்ப எங்க அப்பா பிரிச்சி கட்டி வைக்கிறார் தனியா கரெக்டா காலைல ஷார்ப் இப்ப ஏழ்ரை டு எட்டு மணிக் வந்துறாங்கப்பா அங்க. கிளீன்னா பெறிக்கிறாங்க அந்த ஸ்கூ சீட்டே அங்க எங்கனா குப்பா இருந்தா கூட ஒரு பேப் இப்பொரு நபர் எடுத்து போட்டு போறாங்க அவங்க உங்களோட இதுல ச் அதுதா சொல்றே ஒரு ஒரு ஏரியாக்கு பொறுத்த மாரி பண்றாங்க இப்ப இந்த பக்க எல்லா ஒரு நல்ல ஏரியால்லா ஒரு கொஞ்ச மாரி பணக்கார ஏரியால்லா இருக்கு பாருங்க அந்த பக்கல்லா பாருங்க ஸ்ட்ரீட் கிளீனா வச்சுப்பாங்க அ வாரத்துல ஒரு நாள்னா அந்த பிளீச்சிங் ரவுண்டவுண்டா போடுவாங்க ம அ அந்த பக்க டிச்சல்லா கிளீன் பண்ணுவாங்க நம்ம ஒரு பக்கல்லா வர்றத இல்லங்க பத்து மொற சொன்னா கூட வரத இல்லங்க
நா நாலு முற கம்பளைண்ட் பண்ணிட்டேன்ப்பா நகராட்சிக்கு ஏன்னா எங்க தெரு வந்து குட்டி குட்டிஸ் பெரிய ஸ்ட்ரீட்ல இருந்து இது ஒரு சந்து மட்டுந்தா அவுங் நேர போய் அந்த பக்கல்லா போவாங்களே தவர இந்த சந்துக்குள்ள நொலைய மாட்டாங்க
ஆ ஆஹ ஆ ஆ ஆ
நா நாளைக்கு வரன் சொல்லுவாங்க இது மாதிரி ஒரு பத்து நாள் வரைக்கு அவங்க இந்த பக்கமே வராம இருந்தாங்க எனக்கு ரொம்ப கோவோ வந்துச்சு மத்தவங்கல்லா என்ன பண்றாங்க யாருக்கு தெரியறுதில்ல எடுத்துட்டு போய் ஒரு வோரமா சந்துல கொட்டிட் ட்டு வந்தர்றாங்க
ஆ
வ்ள வீட்டுக்கு வீடு பிரச்சனய வெர வந்துச்சு நா என்ன பண்ணவறு யாரு செய்ல அந்த வேலய அ எ அ இது ன்னது நம்பர எடுத்து அ இவுங்குல்ளுது கார்பரேஷன் இந்த நம்பர வாங்கி கூகுள போய் போட்ட வந்துடுச்சு எடுத்து கமிஷனர் நம்பர் இருந்து இது எடுத்து கால் பண்ணி சொல்லி சரி இந்த மாரி தா இந்த தெருவு எங்களோடது நீங்க இங்க குப்பவண்டி இந்த பக்க மட்டு வரமாட் தின்றாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணதும் அடுத்த நாள்-அடுத்த நாள் காலயிலயேபா அஹ ஆபிசரு ஒருத்தர் வந்துட்டு ட்டு வீடாண்ட வந்துடு செக் பண்றதுக்கு இவங்க வந்து வந்தாங்களா இல்லை யா அப்படின்ட்டுனே நா வந்து நா வந்த அப்டினாங்க நான் தான் இப்போ தனியா சொன்னாங்க கம்ப்ளைன்ட் ஆகாது எனக்கு தெரிஞ்சு என் ஆறு இந்த பில்டிங்ல இருக்கிறவங்கள எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டேன் நான் நீங்க சொல்லுங்க இப்ப பதில்ல என் ஒருத்தி நா நான் போய் சொல்லுவேன் நான் வேணா கொட்ல அப்டினு சொல்லாம் மீதி பேர் எல்லாரையும் நா கூப்பறேன் எல்லார் கிட்டயும் நீங்க கேளுங்கன்னு சொல்லி அனுப்புனேன் பின்னாடி இல்லனா எங்களுக்கு நீங்க பழைய மாதிரியே குப்பை வண்டியை வை குப்பை டப்பாவை வச்சுடுங்க
உம்
கொட்டிகிட்டு வச்சுக்கிறோம் இப்போ எங்களுக்கு குப்பை கொட்டுறதுக்கான வழியே இல்லாமல் வீட்டுக்குள்ளே வச்சு எங்களுக்கு ஏன் நோய் வரணும்
ஆமா-ஆமா ஆஹ்
அது நா அவங்ககிட்ட சொல்லி சண்டை போட்ட பின்னாடி அவங்க கரெக்டா வந்துட்டு இருக்காங்க
இதே மாதிரிதான்ங்க ஒரு சம்பவம் எங்க அக்கா அ நேத்து ஆர்டரு பண்ணிகிற சாப்பாடு இன்ன நடந்திருகுனு கேளுங்க சாக் கயிட்ட நான் கேட்ட உடனே இவ அதாவது சிக்கன் பீஸ் அந்த கபாப் மாரி ஆடர் பண்ணியிரு பா புட்டு வந்துக்குது செரி பசங்க கிட்ட கொடுத்துட்டு வச்சு கிச்சனுகுள்ள போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வரலானு போனாலாம்பா அந்த கிச்சன் ஒரு அ இது கவாப ஓபன் பண்ணா பூனை வாய் எப்டி இருக்கும் பல்லு பல்லா அது அப்டியே போட்டு குடுத்து அனுப்பிருகாங்கபா சிக்கன் இல்லைய அது அது சம்திங் பூனையா நாயா எலியா தெர்லியா ஷார்பாஞ்சா பல்லு அத வந்து கவபோட்டு வாய் திறந்து நிச்ச அப்டி பாத்தோனு பயந்து தூக்கி விசிசிக்கிறா பயந்துட்டு அப்ற பத்தா அத அப்டி எல்லா அக்காகு டென்ஷனா டென்ஷனா கொழதிங்க தெரியாமவாய் வச்சுட்டுந்தா என்னா ஆயிருகுநென்ச்சி டென்ஷாகிட் ட்டு அந்த ஃபு ஃபுட் இன்ஸ் டருக் ஃபோன் பண்ணிருகா எ செல்லுல பாத்த உங்களு உங்கள மாரியேதா அவளு கம்ளைண் பண்ணிருக் கா எங்களுக் அரமன்நேர த்துல எங்களுக்கு அந்த கம்ளைண்ட்ன்ல நீங்க எடுத்துதா ஆகனு அந்த ஹோட்டல் மேல நா கம்ளைண்ட் கொடுக்குறே அந்தஹோட்டல் மேல கம்ளைண்ட் கொடுத்துருக்கா எப்புடி நீங்க கொழந்தங்க சாப்பறது நாய்க் கூட இருக்கடும் எலி கூட இருக்கடுங்க பெருச்சாலி எல்லா புடிச்சறாங்க போலகுது ங்க புரிதுங்ளா அது சின்ன சின்ன எலி மூஞ்சி அது அப்பப் அப்பந்த எலி மூஞ்சும் கோழிதும் கொஞ்சம் சிமிலரா தா இருக்கு பேஸ் கூரா
கோழிக்கு வந்துட்டு அழ கு இருக்குதுல்ல
ஆமங்க அதுதா ஆ பல்லு இல்ல கோழிக்கு வந்து பல்லு இல்ல நாக்கு இருக்கு அழகு இருக் அவ்ளதா எனக்கு தெரிஞ்சு பல்லு இல்ல பல்லு பா அதுல டீத்ருந்துசா அப்ற அவங்க சின்ன பொண்ணு அத பாத்துனு மம்மி இங்க வாங்க அதுல டீத்துருக்கு சாப் மிக்சிங் ஏதோ இருக்கு அது கோழி கெடையாது சொல் ட்டுருக்கிறாவோ உடனே போ போட்டோ எடுத்து முதலமைச்சர் செல்லுக்கு ஒரு போ இது அனுப்பிருக்கா இங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு ஒன்னு அனுப்பிருக்கா சென்னையில அவுங்க ஏரியாவோட ஹல்த் இன்ஸ்பெக்ட்ருக்கு உடனே ஃபோன் பண்ணி போட்டோ இன்டிவிஜுவல்லா வாட்ஸ் ஆப்ல அனுப்பிருக்கா இதுக்கான ஆக்ஷன எங்களுக்கு வந் தே ஆனும் சார் எனக்கு மனசே ஆர்ல இந்த மாரி எத்தன கொழந்தைங்க சாப்ட்ருக்கு அது என் கொழந்த அத பாத்தோன டீத்து நா சாப்ட மாட்டேன்னு சொல்லிச்சி ஒரு சில கொழந்தங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது சாப்ட்டுட்டு இருப்பாங்க புட் பாய்சன் ஆயிருக்கு என்னா சார் இவ்லோச்சீப்பா ச்சுட்ருக்கீங்க கோழி கெடச்சா செய்ங்க இல்லனா மூடிட்டு வேறென்னா வேலைக்கு போ சொல்லுங்க அதுக்கு இப்டியா பண்ணுவாங்கன்னு நல்ல கேஹார மாரி கேட்னுக்குற ஆதுக்காப்புறோ வந் தா அந்த இன்ஸ்பெக்டரு தனி இண்டிவிஜுவலா அவரே ஃபோன் பண்ணி இத பாருமா நீங் க கம்ப்ளைண்ட் குடுத்தத நா எடுத் த்துடே நானு போய்கேட்டு கேட்டாச்சி இது மாரி சோ சீல் வக்கிற அளவுக்கு கூட போயிடுச்சு அது அவுங்க வந்து ஃபைன் கட்டிட்டு மறுபடியு ஸ்டாட் பண்ணிடுவாங்க சார் நாங்க இத அப் சட்ட பண்ணமாட்டோ நா டைரக்டா கூட வரே சேருன்டா இல்லமா அவுங்க கொஞ்சோ பெரிய ஆள் ஏ அந்த ஓட்டல்க்காரே வந்து கொஞ்சோ பெரியாளு அதனால நீங்க டேரக்டா மோதாதீங்க அது ப்ராப்ளம் வரு நா வந்து வெளிய வராத அளவுக்கு எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சுனு நானு அத மூ பண்ணி உங்களுக்கு அந்த இத நா குடுக்குறே நீங்க கவலப்படாதீங்க அப்டினு சொல்லி இது பண்ணி ரெண்டு நாளா பொழம்பன்ந்து பொழமனாவே இருந்தாங்க அத பாத்துட்டு மனசே ஆரல எனக்கு என்ன இப்டிலா பண்ணுவானுங்களா நாய்க்காறி போட்டானுங்க ஒரு ஓட்டல்ல அதையு கண்டுபிடிச்சாங்க இப்ப என்ன சென்னைல இப்டி ஆய்னுகுனு வருதேன்ட்டு நேத்து முந்தாநேத்து ரெண்டு நாளா பொழம்பன்து பொழம்புனமேக்கேந்தா அப்ப கூட மன்சாரல மன்சாரல மன்சார்லனுந்தா
இது தப்பு பண்ணிட்டாங்க என்னா வெளிய எடுத்துட்டு பொய்ருக்கணு இவ்ங்க அந்த நியூஸ வெளிய விட் விடாம விட்டுத்தா அவுங்க பணோ வாங்கிட்டு மறச்சிடுவாங்க
உ உ உ மேபி ஆ ஆமா
இவுங்களே போய் இல்லிங்க நா டைரக்டா வெளிய கொண்டு போறே இவங்களுக்கு கால் பண்ண நம்பர்லந்துதா எடு எல்லா எடுத்துட்டு
என்ன அதத்தான் சொன்னேன் ஏண்டி சோஷியல் மீடியா எவ்ளோ இருக்குது அழகா நீ போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல உட் அதே ஃபாலோவர்ஸ் பார்த்து அதே அப்படிஅப்படி ஒன்னொன்னும் ஒன்னென்னு ஃபாலோ ஆகும் மக்கள் கோடி கணக்குல பாபப்பாங்க நீ ஒ நீ அது அப்படியே வீடியோ எடுத்து உன் பேஸ் கூட வுடு ஒன்னும் தப்பில்லை எவ்ளோ நடக்குது இந்த மாரி நடந்துக்குதுங்க யாரும் வாங்காதிங்க இந்த ஓட்டல்ல வாங்காதீங்க இந்த பிரச்சனை இங்க நடக்குதுன்னு ஓட்டல் பேர நாறடிங்க அததான் சொல்றன் நானு அதுக் அதுக்கப்புறம் இல்ல அவுங்க போய்ட்டு ஆக்க்ஷன் ஆக்க்ஷன் எடுக்கிறான்னா இது என்னத்த சொல்ல இந்த மாரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு எனக்கு அதனால நீ எனக்கு எடி சில அமௌண்ட் நீங்க பே பண்டீங்கன்னா நான்னு வெளிய விடாதுத பாத்துக்குவேன் அவன் அழகா அவனுக்கு காசு வாங்கிட்டு பாஞ்சுலெச்ச ரூவா
ஆமா அவுங்க டீலிங் பண்ணிருவாங்க அதுக்குதான் சொல்றேன்
ஹஅத அழுச்ட்டு அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன் ஐயோ தெரியாம அப்படி பண்ணிட்டேனே ஃபோட்டோ எடுத்தேன் ஆனா ஃபோட்டோ இருக்கு அவங்கிட்ட
ம்ம்
க்குது நானே எடுத்
நாங்க சொல்லணும் நாங்க தைரியமா நிக்கிறோங்க எங்களை வச்சே நாங்க சொன்னனு கம்ப கம்பளைண்ட் கொடுத்தவுடனே போய் நில்லுங்கன்னு தான் சொல்லணும்
ஏண்டி இப்ப சோஷியல் மீடியா என்ன நாற அடிக்கிறாங்க ஓப்பனாவே சிஎம்மே போட் தள்றாங்க எல்லாருமே கேக்குறாங்க மனித உரிம தான் அது தப்புனா தப்புன்னு கேட்க வேண்டியது நம்ம வந்து தப்பான விஷயத்த வந்து ரைடன்னு காட்ட போறது இல்ல ரைட்டான விஷயத்த தப்பா காட்ட போறது கெடையாது இருக் இருக்குற விசியத்த நம்ம காட்ட போறோம் அதுக்கான சொல்யுஷன் அவனே தேடிக்கிட்டான் அவன் தப்பு பண்ணி தான் அவன் தேடிக்கிட்டான் எத்தன கொழந்தைங்க சாப்டுது அது இப்ப ஒருத்தர் கண்டுபுடிச்ட்டாங்க இது மாரி இன்னொரு இத்தனைக்கும் இப்ப இப்ப எத்தன டெலிவரி போயிருப்பாங்க இன்னிக்கு சொல்லுங்க பாப்போம்
ஏன்ப்பா நானு இந்த வாணியம்பாடியில பேசி ஒரு நாள் வாங்குறேன் அதாவது வெயிட் பண்ணுங்க கால் மணி நேரம் செய்யிறது சிக்கன்னு வாங்க நம்ம ஒன்னு ஆர்டர் கொடுத்துட்டோம்னா கே ப் சி இல்லனா கேக் சல்ல நம்ம எதுக்காக வெயிட் பண்றோம் அந்த கால் மணிநேரம் அங்க ஆர்ட்ரு கொடுத்துட்டா வரும்போது சூடு ஆறிப்போயி வதங்கிப் போய் போய் தான் உள்ளே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க
உம்
அப்பொ நீ இவ்ளோ நேர நாங்க எதுக்காக வெயிட் பண்றோ அத நீங்க உள்ள ஏற்கனவே செஞ்சு வச்சுத ஆற வச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்களா
அட இதுன்னா கூட பரவால்ல சப் பாத்திங்க பசிக்கு சி எம் சி க்கு ட்ரீட்மெண்ட் போயிருக்கோ ஹோட்டல் எங்யு கெடைக்கல ஒரு பத்து மணி உள்ள போற சப்பாத்தி நேத்து சப்பாத்தி ஃபிரிட்ஜுல எட்னது அப்டியே சில்லுனு எட்த்துனு வச்சாங்க அந்த ஆளு சூடு கூட பண்லங்க அத எங் வீட்டுக்காருக்கு செம்ம கோவந் து ஆமா நறைய நடக் குதுங்க அந்த பெரிய பெரிய ஹோட்டல்ல தா இந்த மாரில்லா நடக்கு மீந்ததெல்லா ஃபிரிட்ஜுல ஸ்டோர் பண்ட்டு பத்து மணிக்கு மேல வர கஸ் டமர்க்ல்லா சூடு பண்ணி போட்றாங்ளொ இல்ல அப்டியெ போட்டுர்றாங்களோ ப்பா அப்புடியோ ஜவ்வு ஜவ்வா இருன்ச்சு அது பாத்தோன்னே எப்டி இது எதுன சாப்புற மாரி இக்குதா உங்களுக்கு மனசாட்சி இல்லையான் கேட்டு வன்ட்டார் எங்க வீட்டுக்கார் இல்லன்னா இல்லன் சொல்லிடுங்க நாங்க வேற ஹோட்டல் பாத்துப்ப தண்ணி குட குடுச்ட்டு போயிருப்போ இதுக்கு வந்து நாங்க நூத்தி இருவருவா நாப்பருவா ஒரு சப்பாத்தி நாப்பருபா அறுவதுருபா சொல்றீங்க எதுனா அட்லீஸ்ட் ஒர் பத் து நிம்ஷொ வெய்ட் பண்ணுங்க நாங்க போட்டு குடுத்தரோன்னு கூட சொல்லிர்க்லா இல்ல இல்லன் கூட சொல்ட்டுந்தாலு நாங்க வேற ஹோட்டல் பாத்துருப்போ நல்லா கேட் டு அப்டியே அவர்கிட்ட அந்த சப்பாத்தி அவர் கைல குத்துட்டு வன்ட்டாரு அந்த ஓனர்க்கிட்ட வாடியெழுந்து போலான்ட்டு பண்ணுவாரு இவரு கூட அது செ ட்டாகாது ஃபஸ்ட்டு ஃபுட்டு் எப்டிக்குதுன் பாப்பாரு
புரியிது புரியிதுங்க எங்க வீட்ல மட்டன் ஆர்டர் குடுத்தா கடைல சாப் புட ரெண்டு பீஸுக்கு மேல மூணாது பீஸ் எலும்பு இருந்தா கூட சும்மா இருக்க மாட்டாருங்க சண்ட இழுத்துருப்பாரு
ஆஹ்
என்னங்க எல்லாமே எலும்பாவே இக்குது மரியாதயா மா த்தி குடுங்க
ம் இல்லெல்ல கேக்லா கேக்லா ஏனா காசு குட்த்து ஒரு எர்நூறுபா குடுக்குறோன்னா ரெண்டு பீஸுன்னா கூட கொன்ன நச்சுன்னுக்கணு ஓகேங்ளா ரெண்டு பீஸ் வச்சுன்னா கூட குடு ஒரு சில ஓட்டலாம் இல்லப்பா நல்ல தாராளமா தராங்க ஆ அந்த இது கூட நல்லாவே தராங்க பரவாயில்ல ஒரு சில நல்லா கவனிப்பு நல்லா இருக்கும் ஓர் சிலர் தான் ரொம்ப ஒரு சிலர் பண்றதுனால இன்னொரு ஹோட்டல் போற பயமாகுது எங்களுக்கு என்ன பண்றது உம்
செரிங்க என்னோட அழைப்பை எடுத்து பேசினதுக்கு மிக்க நன்றி
நன்றிங்க நன்றி இவ்ளோ நேரோம் நான் பேசுனத நீங்க கேட்டது ரொம்ப நன்றிங்க
செரிப்பா நான் அடுத்த முறை பேசுறேன் கொஞ்சம் வேல இருக்கு வக்கிட்டா உம்